ஆ அல சமீட்னு குடுத்துருக்காங்கல்ல மேல அங்கன குள்ள ஒரு ஃபைவ்னு வருதே அதான
ஆ ஆமாயா ஆமா கீழ இப்ப நீங்க எ எத்தனாள இதுல இருக்கீங்க
எத்தனாதுல இருக்கிங்கன்னு கேட்டிங்கன்னா தெரில எனக்கு
இல்ல இல்ல இந்த ஜாப் எடுத்து எத்தன் நாள் ஆகுதுன்னு கேக்குற
ஜாப்பெடுத்து முந்தா நாள் தா எடுத்தே
முந்தா நாள் எடுத்திங்க அப்ப கால் உங்களு கம்மியா தா குடுத்துரு
ஆ அதா அதா ஃபை மேல அந்த சமிட்னு இருக்குல்லயா அந்த சமிட் பக்கத்துல வந்து ஓ ஃபைவு ஃபைவுக்கு ஒன்னு தா போயிருக்கு க்கு இன்னக்கி காலைலருந்து அதா கேக்குறே அதுவான் கேக்குறே
ஆ ஆமாமா இப்ப நீங்க இன்னு நாலு கால் பேசலா
ம் ம்
ஆனா காலியாரது நீங்க எத்தன கால் வேணாலு பேசிக்கலா இப்ப நீங்க வந்து எனக்கு அடுத்து எத்தன தடவனாலு நா இப்ப கா அடுத்து காலியாயிருவே நீங்க ஆனா எத்த தடனாலு எனக்கு நீங்க கூப்டுக்லா ஒங்க கால் முடியிற வரைக்கு நீங்க எனக்கு கூப்புலா
ஆ இல்ல மறுப்டியு என்ன ஆகுது அப்டின்னா மறுப்டியு ஆ வருதே அது
என்ன வருது
இப்ப பிஃப்டீன் வருதுல்ல பாத்தீங்களா கீழ வந்து பிஃப்டீன்னு வருது அப்றோ ட்வென்டி ஃபை ஃபைவ்வா எக்ஸ்ட்ரா வருதுல்லயா ஆ ஆ டாஸ்க் அதா அதா அதா
ஆ ஆனா இந்த க அஞ்சு கால்க்குள்ளதா ஒங்ககிட்ட பேச முடியு அடுத்த அஞ்சு கால் நா வேற யாரயோ செலக்ட் பண்ணணு ஆமா அடுத்த அஞ்செல்லா செல ஆனா இப்ப ஒண்ணு இப்ப நீங்க நம்ப ரெண்டு பேரு நல்ல ஒரு கோடினேட்டரா பேசும்போது நம்ப எப்டியே பேசிற்லா அடுத்தடுத்து ஒரு இன்னொரு போவுன் பேசுன் பாக்கம்போது கெடைக்க மாட்டாங்க அப்டி நமக்கு
ஆ ஓ சேர் சேர் சேர்
ஏனா அவுங்கவுங்கலு ஒரு சரௌண்டிங்ல ஒரு ஏரியாவ ஒரு ஆள செலக்ட் பண்ணிக்குவாங்க
ஓ
நம்ம கால்ன்னா நம்மகிட்ட வையப்பா ப்ளீஸ்ப்பா அப்டின மாரியே இருக்கு
இப்ப நம்ம ஒரு அன்டர்ஸ்டாண்டிங் ஆயி ச்சு ஆமாமா நேத்திக்கி அதா வாய்ஸ் மெசேஜ் போட்ருந்தீங்களாமே எங்க பாப்பா தா வந்து பாத்து ட்டு காதுல வச்சு கேட்டுட்ருந்தா எனக்கு நா கவனிக்கல நா டியூஷன் எடுத்துட்ருந்தே அதுதா வந்து பா த்துட்டம்னே சிரிச்சிச்சு எதுக்குடி சிரிக்கிற அப்டின்னே அம்மா இங்க ஒரு ஆன்ட்டி மா ஆ ஒங்கள எங்கயோ பாத்த மாரி இருக்கு சொல்லி போட்ருக்காங்கம்மா எங்கயோ ஃபெமிலியரா இருக்குன் சொல்லி போட்ருக்காங்கம்மா அப்படின்னே அப்ப நா சொன்னே ஏ அவங்க பேசுறத பாத்தா எனக்கு அனிதாச்சித்தி மாரி இருக்குடி அப்டின்னே நானு
ஆ
அவுங்க வா எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அதாவ்து ஃப்ரெண்டுனா இவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ஃபு நாங்கல்லா கொரோனா டய்த்துல வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோ ஆ அந்த கொரனோ பீரியட்ல வந்து அதாவ்து பாய்ஸ் எல்லா ஒரு ஃபோன்ல பேசுவாங்க அவுங்களோட ஒய்
அஸ்லா ஒரு ஃபோன்ல ஆமாமா நா வந்து கொர்னா டயத்துல தா நாங்க வ ந்து ஜாயின்ட் ஃபேம்லியா இருந்தோங்க எல்லாரு மே ஆளுக்கு ஒரு ஃபேம்லியா பிரிஞ்சுக்லா அப்டின்னு வந்தோ சண்டேல்லா போட் டுக்கல எது பண்ணிக்கல இல்லப்பா கொஞ்சோ மொகோ ஆ நா ஆனா எ உண்மய சொல்றே எ அஸ்பண்ட்ட எங்க மூ த கொழுந்தனு க்கு கல்யாணோ பண்ணி முடிச்சோன்னே ஒரு விஷ்யோ சொல்லிட்டே ஏப்பா அந்த பொண்ணு ஜாப்பு போற பொண்ணாருக்கு சண்ட போட்டு மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு எல்லார் வீட்லயு நடக்ற மாரி நா வெளியே போனுன் நெனைக்கல எப்டினாலு மனஸ்தாபோ வரு ஏனா அத்த இல்ல இழுத்து புடிச்சு கூட்டு போறதுக்கு அத்த கெடயாது இன்னிக்கி அத்த கெடயாது அதனால சண்டைங்கிறது எப்டினாலு உருவாகு மனஸ்தாபம்ங்கறது எப்டி வேணாலு வந்துரு அதனால அப்டி வேண்டாம் ப்பா டீசென்ட்டா நம்ப வெலகிக்குவோ அவங்க வேணா இந்த வீட்ல இருந்துக்கட்டு எனக்கு என்க்கு வந்து இந்த ஊர் வந்து ரொம்ப புதுசுங்க
ம் ம்
அதுவு புடிச்சாங்க புடிச்சாங்க வீட ஔட்டர்ல புடுஸ்ட்டாங்க
ஆ ஆ
ஐயோ அது ரொம்ப காட்டுக்குள்ள இருந்த மாரி இருச்சு எனக்கு கச்ச கச்ச கச்சு ஒரு ஏரியாக்குள்ள இருக்கணுனு நம்ம வெளிய போனே என்ன ராஜி எப்ப வந்த அப்டின்னு கேக் க்ற அளவுக்கு ஒரு நாலு மொக இருக்கணு அப்டி இருந் என்னல்ல இவ்ள நேர ஊ வீடு பூட்டி கெடக்கு எங்க போன என்ன பண்ணிக்கிட்ருக்க என்ன நீ வெளியவே வல்ல வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ற அப்படினு கேள்விக்கேக்றதுக்கு ஒரு நாலு ஜீவனங்கள் வேணு
ப்பா கண்டிப்பா
அப்டி வேற ஒரு அவுட்று
நாலா ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கம் மதுர சைடு எங்க ஊர்ல்லா அங்க எல்லா பாத்தீங்னா பக்கத்துலப் பக்கத்துலத வீடு இருக்கு நம்ம பக்கத்துல உக்காந்து தாய விளாட்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் ரது ஒரு வீட்லிந்து ஜீனி ஒரு வீட்லிந்து லெமன் ஒரு வீட் நீங்க தண்ணிக் கொண்டுந்து ஜூஸ் போட்டுக் குடிக்க ஆ அந்த மாதிலா செய்வோ பாத்துக்கங்க இப்ப இங்க வந்துப் பாத்தீங்கன்னா இப்ப டவுன்ல வந்து இருக்குறோமா டவுன்ல பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் செவுர் பக்கத்துப் பக்கத்து வீடு நம்ம வீட்ல என்னாக் கத்துனாலு அங்க இருக் பக்கத்து வீட்ல கேக்காது அது அந்த டியூஷன்க்கு ஒரு பய ய ம் பாப்பா வந்துக் கால்ல தண்ணிச் சுடு தண்ணி வந்துக் கொட்டிருச்சுப் பாப்பா கால்ல அ போன லீவு்ல கொட்டிருச்சு ரெண்டு கால்லையுமே கொட்டிக் கத் த்தாக் கத்ராப் பாத்துக்கங்க கத்ரா நாங்கத் தண்ணி ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்துத் தண்ணி எடுத்துட்டு வந்து எல்லா த்தி நாங்க இது பண்ணிட்டு மாவலா எடுத்து அப்பிட்ருக்கோ அவே கேட்டா ஏங்க்கா பா அ பாப்பா இப்டிக் கத்துதுக்கா பக்கத்துலருந்து ஒருத்தர் கூட வரமாட்றாங்கக்கா அப்டின்றா இன்யாரு எங்கங்க ஊரு எங்க ஊர் மாரி இருந்துச்சுன்னா ஊரே வந்து நின்றுப்பாய்ங்கக்கா ஊரே வந்து நின்றுப்பாய்ங்கக்கா என்னன் க்கா அப்டின்னே டே இப்டித்தாண்டா பைக் இந்த டவுன்லல்லா இப்டி தாண்டா இருக்கு
கிட்டத்துல தா ஏ எதுனா என்ன முழுசா ஒரு ஒருப் பேச்சக் கேட்டாரு அப்டின்னா அது ஒண்ணு மட்டுந்தா செரி ஓகே உனக்காக வீடு பாக்றே அப்டின்னு சொன்னாரு அதுக்கப்றோ வீடுப் பாத் தாங்க எனக்கு நா சொன்னே ரொம்பப் பெரி ரிய வீட்ல வேணா இம்புட்டுக் கோண்டு ஒரு வீடா இருந்தாக் கூட ஓகே நா அட்ஜஸ் பண்ணிக்கிறே பா அப்பின் கீட்ருந்தா ஆ வெளிய வர்ணு டார்ச்சலன் ன்றதவிட யார்ரு யார்க் கூடயு பேச மாட்டாய்ங்க
ம் அது எப்டிங்க ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டுப் பேசாமா இருக்குறது
அதுவு அந்தப் பொண்ணு வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணா காலைல சவன் தாட்டிக்
அப்பற
அதுவு அது உள்ளூருக்குள்ள வேறப் பொண்ணு இல்லப் பிறக் கொடிமே எனக்கு அதுதா அமஞ்சிச்சு அவ வேலைக் க் போறது கூட எனக்குப் பெருசாத்தெர்ல நம்பளு ஒரு ஆறு வர்ஷோ வேலைக்கிப் போயிட்டோம்ல வேலைங்கிறதே இப்ப ஒரு மாரி இருந்த மாரி தானே இருக்கு அப்டிங்குற மாரி இருந்துச்சு
ம்
உள்ளூருக்குள்ள வேறது அவுங்க அம்மா வீடு என்ன பண்ணுவாய்ங்கன்னா காலேல சவன் தாட்டிக்கு போகும்போதே இங்கருந்து அம்மா வீட்டுக்கு போய்ட்டு ஆ அம்மாட்ட சாப்பாடு வாங்குவாக
ம் ம்
அம்மாட்ட சாப்பாடு வாங்கிட்டு போய் அப்டியே பஸ் ஏறிடுவாக திருப்பி ஈ ஈவினிங்வாது வியமா வீட்டுக் வர
ஆமா அவுங்க அம்மா வீட்டுக்கு போய்டுவாங்க
அம்மா வீட்டுக் போய்ருவாய்ங்க அம்மா வீட்டு போய்ட்டு தோசய ஊத்தி அங்கயே எல்லா வேலையு முடுச்சு நைட் டு ஒம்போதர மணி வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்துக்காருக்கு தேவையான கொழம்பு சட்னி எல்லாத்தையு அங்கயே வாங்கிட்டு வந்துருவாய்ங்கே
ஆ
வீ மாவு வேற வாங்கிட்டு வந்துருவாய்ங்க வீட்டுக்கு வந்து பவுமானமா வ வ வீட்டுக்காரு பதனோரு மணி அவருவந்து டீலர் தா எடுத்துருக்காரு
ம்
அந்தட் அந்த அவரு கிடோன் வேல எல்லா வேலயும் முடுச்சுட் வர பதனொன்னாயிரு பதனோரு மணிக்கு வந் து ஆத்துக்காருக்கு மட்டு ஒரு ரெண்டு தோச ஊத்தி வச்சுட்டு மேடம் போய்டுவாங்க அந்த சிங்க்ளர் கெடக்கு அந்த அந்ததா கெடக்கு சிங்க்ள ரெண்டுப் பாத்தரோ கெடக்குனா அத மட்டு வெளக்கி போட்டு போய்ருவாங்க
ம்
இப்புடியே போச்சும்மா எனக்கு மித்த அந்த வீடு கூட்றது வீடு தொடக்கறதல்லா யாரு பாப்பா
அதான
ஆஹ செம்ம நா அப்பறோ ஒவ்வொன்னா சொன்னே இப்பா இந்த பொண்ணு இப்டி இருக்கா செட் ஆகலேனா சண்ட வந்துருதுன்னா நல்லா இருக்காது ஊரு கத மாரி நம்ம கத நம்ம வீட்டு கதையு ஆயிரு
ம்
அதனால அப்டின்னால செரி அவங்க இல்ல கொஞ்சோ ஏ வீட்டுக்காரு அ அப்சர்வ் பண்ணாரு அந்த பிள்ள என்னதா பண்ணுது அப்டின் பண்ணாரு ஆனா சண்டே ஆனா வீட்டுக்கார கூப்ட்டு எங்டா சுத்த போய்ரு சேரி கல் கல்யாண ஆன புதுசு சுத்த போறிங்க ஓ கேடா கொஞ்ச நாள் வீட்ல என்ன நடக்குது அப்டினாது கேக்கணுமா இல்லயா
அதிருக்கு
ஆ நீ எனக்கு ரொம்ப பெருசாலா பாக்க வேனா ஒரு வெங்காயோ எனக்கு உண்மேலயே வெங்காயோ அறுக்குறது புடிக்கவோ புடிக்காது இப்ப வரைக்கு புடிக்காது வெஜிடபிள்ஸ்ல ரெண்டே ரெண்டு பிடிக்காது எனக்கு கட் பண்ண ஒன்னு முட்டகோசு வெங்காயோ கட் பண்ண புடிக்கவே புடிக்காது அத அதையாவது கட் பண்ணி குடுத்தாவாவது பரவாயில்லைங் களா அதுவு செய்ய மாட்டேங்கிது அந்த பிள்ள நா அந்த பிள்ளய வச்சு என்னாதா பண்றது அப்புடின்றது மாரி அப்பறோ எ பு அவுங்க கொஞ்சோ அனலைஸ் பண்ணி பாத்துட்டு தா சரி உனக்கு இந்த இதுக்கு செட் ஆகாது நீங்க சண்டேன்னு போட்டா ரெண்டு பேரு குடிமி சண்டயே போட்டாலு போடுவீங்க வீடு பாத்துருவோண்டு அப்பறோ வீடு பாத்தாங்க ஆனா எங்க மச்சா பொண்டாட்டி வந்தாங்கன்னா வேல பாப்பாங்க நல்லா சமப்பாங்க எல்லா பண்ணுவாங்க
உங்க மச்சா ஒய்ஃபு போய்ட்டாங்களா அவங்க ஒண்ணா தா இருக்காங்களா
ஆ அவுங்க வந்து அவுங்களு வெளிய வந்துட்டாங்க
ஆ ஏனா இப்டியாபட்ட பிள்ளேட்ட நம்ம எப்டி இருக்க முடியு ஒண்ணுமே இல்லாம அது வாட்டுல திரியறதேய் பிளஸ்ஸு அ பேங்க்ல வேல பாக்குறோன்ற ஒரு அந்த ஒரு இது வேற இரு
ஆ ஆமா இதுலப் போக என்னனா அந்தப் பொண்ணு தொவைக்கவு செய்யாது
ம்
அன்னனைக்கு ட்ர அ ஒரு நால் நாள் டிரெஸ்சு சேந்துருச்சுனா அம்மா வீட்டுக் குடுத்து வுட்ரு
பார்ரா அ
வீட்டுக்கார் ட்ரஸ்ச மட்டுந்தான வாஷிங் மிஷின்ல போடு
அ
அது நைட் ட்டு எத்தன் மணிக்கி ஒம்போர மணிக்கு வந்துட்டு வாஷிங் மிஷினு போடு வாஷிங் மிஷின் போடு காயப்போட புருசனும் பொண்டாட்டியு சேந்து மொட்ட மாடில பேசிக்கிட்டே காயப்போடுவாய்ங்க அதம் அத வாலி தூக்கிட்டு போறதுக்கு ஒரு குஜ வேணும்ல அந்தம்மாக் கு அவர்கள் தூக்கிட்டு போவே ஆனா இந்தம்மா டிரெஸ்ச மட்டு ஆ அம்மா தொவைக்கணுமா அவுங்க அழகா டிரஸ்சத் தொவச்சி மடிச் சி அயன் பண்ணி காட்டன் ட்ரெஸ்னா அயன் பண்ணி குடுத்துடுவாங்கப்பா
ஏ பரவால இல்ல
இப்ப வ் இப்ப என்னப் பண்ணிட்டனா இப்ப ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னால ஆபீஸ்க்கு வேண் டான்ட்டாங்க அதனால இப்ப வீட்லே இருக்கா இப்பைகி வீட்லதானே இருக்கா எந்த வேலையும் பாப்பான்றீங்ளா பாக்க மாட்டா அவுங்க அம்மா இப்ப இங்க வந்துர்றாங்க
ஓ வந்து இங்க வந்து வேல பாத்து வச்ட்டு போவாங்க
இங்க வந்து வேல பாத் து வச்ட்டு போறாங்க
சூப்பர்
இப்ப எங்க மாம்னார் ருக்காரு எம் மாம்னாருக்கு டயடு இல்லதா கொஞ்ச கால்ல அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி வீட்லியேதாருக் கரு
ம்
அவரப் பாக்கறது நாங்க அடிக்கடிப் போற மாரியே இருந்துச்சு அப்ப போறப்பல்லா அவுங்க அம்மா அப்பா அம்மா அப்பா வந்தாவாது பரவால்லைன்றல்லா ஓகே மகளுக்கு செல்ப் பண்றாங்க அவுங்கக் க்கா அக்கா வீட்டுக்கார்ரு அக்கா வீட்
ட்ல எறப் போறாங்க
அப்டிதா நாங்க அதா கண்டுக்கறல நா வெளிய வந்ததுக்கப்பறோ நா என்ன வேணாம் பண்ணிகோங்கடா அப்டின் வந்துட்ட நாலா அக்கா வீட்டுக்காரோட மாமா பிள்ள ஒரு சின்ன பிள்ள ஒரு எங்க பாப்பாவ செட்டுதே செகண்ட் ஸ்டாண்டர்டா பர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா படிக்கிறா எங்க தெருக்கு அடுத் த்த தெருவாங்கோ அந்த வீடு அந்தப் பிள்ள அங்க இருக்கு
ம்
ஆம் பாத்தே என்னடா மொத்த குடும்போ அக்கா பிள்ளைங்க ரெண்டு பெரிய பிள்ளைங்கப்பா
அ
அவளுக எல்லா ரூம்குலல ஆள்க்கு ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டால்லையா அவுள்கலாட்டு எதோ விளார்ரால்க ஆனா இ எ உண்மைய சொல்லப்போனா எம் மகே ஒரு நாளு எனக்கு எ எங்க வீட்ல ஒரு எப்டி சொல்ல எனக்கு ஒடம் முடியலன்ட்டு பிள்ளைல எங்கியே வெளியே கூட்டுப் போங்கப்பான்ட்டே நானு
ம்
பிள்ளைங்கலாங் கூப்டு வெளியேப் போயிட்டு செரித் தம்பி வீட்டுக்கு கூட்டு போனு கூட்டிட் போயிருக்காங்க சாந்தரக் டயத்துக்கு தா போயிர்க்காங்க. கொஞ்சோ நேரோ அங்யு ஒரு குட்டி பைய இருக்கால்ல சே சேந்து விளாடட்டுன் கூட்டி போயிர்க்காங்க. கூட்டு போயிட்டு அந்த பைய விளாண்டாய்ங்ளா என்ன பண்ணாய்ங்களா வீட்டுக்கு திரும்பி எ ஒரு செவன் தேட்டி எயிட் ஓ கிளாக் வர்றாங்க அம்மா ரொம்ப பசிக்குதுமான்ட்டு வர்றா எம் பைய.
அய்யய்யோ.
என்னடா சித்தி வீட்லந்து வரேன்றீங்க ஏ சாப்படாம வர்றீங்க அப்டின் கேக்குறே அ இல்லமா சித்தி ஒன்னு வெ எது வேணுமா வேணாமான்னு எங்ககிட்ட கேக்கவே இல்ல.
ம்.
ஏன்டா ஒரு அஞ் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு பால் கூட உங்குளுக் ஆத்தி தர்லையா? இங்கடா இல்ல ஆத்தி தரவே இல்ல அப்ட்னா. சம்ம கோவோ என்னான்னால் நம்ப பிள்ளைய நம்ப தாண்டா பாத்துக்கணு.
அது உண்ம தாங்க அடுத்தவங்ள நம்பிலா விட முடிமா? ம் ம்.
இல்ல பொறுங்க இதுல்க் எடைல எ வெளியே வந்தோனே எம் பிள்ளைக்கி இவரு தா வெளிய கடைல வாங்கி பா டிய பாலாத்தி குடுத்து கூட்டிட்டு வந்துருக்காரு. ஆமா இப்பதா சின்ன பைய அவுனுக்கு இப்ப தா எல் கே ஜி போறா ரொம்போ ஒரு த்ரீ இயஸ் ஃபோர் இயர்ஸ் கழ்ச்சுதா பிள்ள பெறந்துச்சு.
கால் முடிய போது முடிஞ்சிர்ச்சு.
நீங்க கூப்பறிங்களா? அ இன்னு உங்குளுக்கு நாலு கால் இருக்குன்றீங்க கூப்புடுங்க அ.